அப்டியா இன்னிக்கு வந்து நம்ம பெண்களோட முன்னேற்றத்த பத்தி நம்ம பாக்க போறோ பெண்கள் பாத்தீங்ன்னா நம்ம எ எப்ப எல்லா துறையிலிமே வந்து பெண்கள் ரொம்ப சிறந்து விளங்க ஆரம்பிச்ட்டாங்க ஒரு ஆட்டோ ஓட்றதா இருந்தாலு செரி ஒரு பஸ் ஓட்றததந்தாலும் செரி எல்லா துறைகிள்லிமே வந்து பெண்கள் சமோ அப்டின்றத வந்து அ ந காம்ச்ட்டாங்க அதே சமயத்துல படிப்பு விஷ்யத்திலயு வந்து நறைய பேர் வந்து இப்ப ஆர்வம் காட்டிருக்காங் முன்னெல்லா பாத்தீங்ன்னா இந்த சில ஒரு சில வந்து அ படிப்புகள்லா மெ த்து ஆம்ளே அ ல்ல ஜென்ஸ் படிக்குணு ஒரு சில படிப்புகளா வந்து பெண்கள் படிக்குணு அப்டின்றதா இருந்துது ஆனா இப்ப வந்து அந்த வயது வரம்போ இல்ல வந்து ஒரு ஆண் பெண் அப்டின்ற ஒரு இதுவு இல்லாத மாதிரி எல்லாருமே சமோ அப்டின்ற மாரி எல்லாத்லிமே இப்ப சமநிலை வந்துருச்சு ஆனா அந் அந்த அவுனா என்னா அவுங்க திருமணோ அழிப்போன கப்புறந் தா வந்து என்ன ஆதுன்னா அவுங்ளால வந்து ஒழுங்கா அவுங்ளோட ஒந்த வீட்டு வேலைகளியே வந்து செய்யணுமே தர வெளியில வெளியில போய் வேல செய்ய ஒரு சிலருக்குத்தா அந்த வாய் ப்புகள் கெடைக்குது எல்லாருக்குமே அத வாய்ப்புகள் கெடைக்க மாட்டிங்குது அதுவு அப்டி இருந்தாலு குழந்தைகள் வந்துட்டாங்கனா அவுங்குளுக்கு வந்து அந்த இன்னமுமே வந்து அந்த வேலைக் போற அ விஷ்யங்கள் வந்து நிராகரிக்கப்படுது
உண்ம தாங்க ஏன்னா இப்ப பெண்கள் முன்னேற்றோ அப்டின்றது இப்ப ரொம்ப முக்கியோ அப்டினே சொல்லா ஏன்னா வந்து முன்னாடி காலங்கள்லெல்லா பாத்தோ அப்டினா வந்து அவ்வளவா அதிகமா பெண்கள வந்து வீட்லே விட மாட்டாங்க அ அடுத்து மட்டும் பாத்தோம்னா அ அதிகமா வந்து பெரிய பெரிய துறைகள்ல சாதிக்க அப்டின்றது பெண்கள் அவ்வளவா முன்னேறி போக மாட்டாங்க ஆனா இப்ப கொஞ்சொ எல்லாத்துக்கு பெண்களுக்கு ஒரு சமய வாய்ப்பு கெடைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்டின்னு சொல்லா அவங்க குடும்பத்தையு சமூகத்தையு நாட்டையு உயர்த்துற ஒரு சக்தி கோ இருக்குற வரைக்கொ அவங்க வந்து ஒரு மாற்றத்த உருவாக் கி இருக்காங்க இன்னு நெறைய எடங்கள்ல நா பாத்தோம்னா பெண்களோட சம உரிம இன்னு கெடைக்கலன்னு கூட சொல்லலா ஒரு பக்கொ அது வந்து ஒரு சவாலா இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களோட உரிமைய வந்து அவங்க வாங்குற ற மாரி இருக்கு இப்பொ ஒரு கல்வி எடுத்துக்கிட்டாலு செரி ஒரு வேலையிலயு செரி ஒரு சொத்துரிமல கூட இந்த மாரி நெறைய எடங்கள்ல அவங்க சமநிலை அவங்களுக்கு இல்ல இப்ப கல்வி எடுத்துக்குட்டோம அப்டின்னா இப்ப நெறைய பெ எடத்துல வந்து பெண்கள் யே அவ்வளவா படிக்க வைக்கணு அப்டின்ட்டு நெறைய பெண்கள வந்து சீக்கிரமாவே கல்யாண பண்ணி கொடுக்குறதோ இல்ல வந்து வேற ஆஹ் சின்ன சின்ன வேலைகளு அனுப்புறதோ அப்டின்டு அனுப்பிறாங்க அது மட்டும் இல்லாம வேலைகள்ல பாத்தோ அப்டின்னா அ சம்பள உயர்வு அப்டின்றது ஆணுக்கு ஒரு மாரி பெண்களுக்கு ஒரு மாரி அபடின்ற மாரி இப்ப இருக்கு அதே மாரி சொத்து உரிமையிலயும் நம்ம பெண்களுக்கு வந்து இந்த மாரி அவங்க வந்து ஒரு கல்யாணம் அயி போனாலும்ப் என்ன நம்மளோட அப்பா அம்மாக்கு வந்து அதக்கான உரிம இல்ல அப்டின்ற மாரியே இப்ப ஆஹ் நெறைய உரிமைகள் அவங்களுக்கு வந்து எழக்குறாங்க அப்டின்னே சொல்லா ஆனா இப் ப வந்து சட்டங்கள் வந்து மாறிடுச்சு அப்டின்னே ச் சொல்லா பெண்களுக்கு உரிமை இருக்கு சொத்துல அப்டின்ற மாற்றங்கள்லா கொஞ்சொ கொஞ்சமா வந்துகுட்ருக்கு இதுல்லா ஒரு நல்ல விஷ் ய அப்டின்னே சொல்லா அது மட்டும் இல்லாம ஒரு ம் பெண் கல்வி பெற்றா மட்டு தா அது வந்து ஒரு குடும்பத்தையே மாற்று அப்டின்னே சொல்லா அவங்களுக்கு அந்த தன்னம்பிக்க அவங்க வந்து பெற ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட உரிமைய அவங்களுக் தெரிய ஆரம்பிக்கிறாங்க வேற எப்பல்லா நம்ம உலகத்துல நம்ம முன்னேற காட்டலா அப்டின்ற விஷயங்களையு புரிஞ்சுக்குறாங்க அப்டின்னே சொல்லலா
ஆமா ஏனா நீங்க சொன்னது எல்லாமே சரிதா இந்த வேல செய்யற எடத்துல வந்து ஆண்களுக்கு தனி பெண்களுக்கு தனின்ற அந்த ஒரு அஹ் ஒரு அந்த ம் வ வா சோலரில் விஷ்யத்துல வந்து ரொம்ப வந்து எனா அவங்க என்ன பெண் தானே அவங்களுக்கு என்ன தெரியு இவ்ளோ அப்டின் சொல்லிட்டு வேலைய மட்டு நெறைய வாங்கிப்பாங்க ஆனா வந்து ஊதியொன்றது வந்து ரொம்ப கொறைவா குடுப்பாங்க அதே மாரி வீட்டுல இருக்கவங்களு வந்து அ ஒரு சிலர் வந்து கூட வந்து சப்போர்ட்டா இருப்பாங்க ரொம்ப உதவிச் செய்வாங்க உ ஊக்குவிப்பாங்க உன்னால முடியு நீ வந்து போ நா பாத்துக்குற பிள்ளைங்கல நா பாத்துக்குறே நா செஞ்சுத் ஒரு சிலர் வந்து நல்லா வந்து ஊக்குவிப்பாங்க அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு மன நிம்மதியு ஒரு சந்தோஷத் அ ஆ எந்த ஒரு கவலைகள் இல்லா பாத்துக்கு ஆள்ருக்கு அப்டின்னாவே வந்து அவங்கக்கு பெரிய ஒரு நிம்மதிதா எனா வந்து வீட்டுல எல்லா வேலைகளு எந்திரிக்க தந்து அஹ் வ ஹாஃபீஸ் அனுப்புச்சு அப்புறொ பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்ச்சு அவங்களுக் சாப்பாடு கட்டி இதெல்லா பண்ணி முடிச்ட்டு மீ நேர துல என்ன பண்றாங்க அவங்க சும்மாதா இருக்குறாங்க அந்த சும்மா இருக்குற நேரத்ல என்ன பண்ண முடியு அவங்க வந்து நெனச்சாலுமே வெளியில எங்கியு போக முடியாது ஒரு வேலைக்கு ஒன்னு சொல்லாம கில்லாமையு போக முடியாது அந்த ஒரு ஃப் ஒரு சுதந்திரொ அப்டின்றது வந்து எல்லா என்னதா டெக்னாலஜி வந்தாலு என்ன தா வந்து வருஷங்கள் மாற மாற என் அந்த மா ஒரும் சில மாற்றங்கள் வந்து அப்டியேதா இருக்குதுன்னு அ எனக்கு என்னவோ கொஞ்சொ ஒரு ஒரு இதுவா இருக்குது வருத்தமா இருக்குது எனா பெண்கள் பெண் தானே அஹ் இது க்கு இவ்வள இது அ இது இருந்தா போது இவ்வளவு இருந்தா போது அது மாரி இப்ப அதிகமா வந்து பெண்களுக்கு அந்த வரதட்சின இத பத்திதா வந்து ரொம்ப நேறைய இப்பொ பாத்தீங்கன்னா வந்து ஒரு எடத்துல கூட ரொம்ப வ வட மாநிலத்துல வந்து ஒருத்தவங்க வந்து அஹ் தற்குல கூட செஞ்சுக்ட்டாங்க அப்ப அந்த மாதிரி வந்து பணக்காரங்லா இருந்தாலு அந்த இப்ப பெண்ணா இருந்தாவே வந்து ஓ இப்பொ பொறந்த வீட்ல இருந்து வந்துட்டாவே வந்து அவ வந்து எல்லாத்தையு எடுத்துட்டு வர்ணு அவ தரணு அப்டின்றத ஒரு எதிர்பார்ப்புதா இன்ன வரைக்கு அந்த மாற்றத்த காணலியே ன்னு எனக்கு கொஞ்சொ வர்த்தமா இருக்கு ஏனா ஆ அவுங்குளு சிட்வேஷன்ல இருந்து வந்துருப்பாங்க பெண் தானெ நம்ம வந்து அவுங்களுக்கு சப்போட் பண்ணணு பரவால்ல இருக்குறத எடுத்துட்டு வா அப்டின் சொல்லி ஒரு சிலர் இருக்காங்க ஆனா எல்லாருக்கு அந்த மனசு வரமாட்டேங்குது ஆச பணொமேல அவ்ளோ ஒர் ஆச் சையா இருக்குறனால இன்ன இது பத்தல அது பத்தல இது அவங்க அஹ் வ வ வாங்கிட்டு வா இது இது வாங்கிட்டு வா அப்டின் சொல்லிட்டு அவுங்கள கொடும படுத்துறது அடிக்குறது துன்புறுத்துறது அப்புறோ கடைசில எல்லா முடிச்சக்கப்புறோ அவுங்க அந்த மாரி ஏதாவது பொய்ய சொல்லி அவுங்களுக்கு இந்த மாரி ஆய்றுக்கு அப்டி ஆய்டுச்சுன்னு எதாவ் சொல்ல வேண்டியது அப்ப அந்த பெண்கள வந்து ஒரு எ ஒரு கல்யாணொ பண்ணி குடுக்கும் போதே வந்து அவுங்கள வந்து அஹ் விசாரிக்கணு நல்லா அவுங்க எப்பிடிப்பட்டவங்க குடும்போ எப்புடி எப் எப்டிப்பட்டவுங்க அப்டின் சொல்லிட்டு ஏனா வ வாழ்க்க ஃபுல்லா அவுங்க சாகுற வரிக்கு அங்கதா இருக்க போறாங்க அவுங்ளுக்கு அதுதா வாழ்க்கணு ஆயிடு அப்ப அத வந்து ஒரு அவுங்க சந்தோஷமாகவோ ஒரு நல்ல இத வந்து தேர்ந்தெடுத்தாங்கனா அவங்களுக்கு எவ்ளோ ஒரு மன நிறைவா இருக்கு இல்லேனா அதுவே வந்து மன உளைச்சலுக்கு வந்து அவுங்குள ரொம்ப பாதிக்கப்படுதுன் நா நெனைக்கிற
உண்மதாங்க சரியா சொன்னீங்க ஏனா ரொம்ப நாள் வாழக்கூடிய அந்த எடத்த வந்து கண்டிப்பா ஒரு நிம்மதி அப்டின்றது இருக்கணு ஆஹ் அவுங்க வந்து குடுக்குற எடோ வந்து சரியா இரு க்கா அதே மாரியே ஆட்கள் எப்படி அப்டின்ட்டு ஒரு பெண்கள கு குடு க்கும் போது விசார்ச்சு கொ கொடுக்குணு அப்டின்னே சொல்லலாங்க அது மட்டும்மிலாம இன்னொரு விஷ்யொ பாத்தோ அப்டினா சில சமயங்கள்ல பெண்கள் அவுங்குளுக்கான ஒரு உரிமை கள அவுங் கேட்டு வாய்ங்க தெரியணு அந்த நம்பிக்க அப்டின்றது அவுங்ளுக்கு வரணு அது மட் இன்னாமா ஒரு பெண் வந்து சாதிக்கணுனு முயற்சி பண்றாங்கனா அந்த திறமைகள நம்ம வந்து மதிக்கணு அது மட்டும் இல்லாம அன் அதுக்கு குடும்பத்தார்களு கொஞ்ச ஆ உத்தரவு கொடுக்குணு செல எடத்துலலா பாத்தோம்னா பெண்கள் முன்னேற்றம் அடைய அதிகமா வந்து ரொம்ப வந்து முன்னே பின்ன அவுங்களோ டா வீட்டார்களே வந்து ரொம்ப உதவி பண்ண மாட்டாங்க அது மட்டும்மிலாம ஆ பெண்கள் அவுங்களுக்கான ஒரு தடைகிலே போட்டு காங்க சிலப் பெண்கள்லா என்னதா முயற்சி செஞ்சு பாப்போம் அப்டின்றது இல்லாம சில பெண்ணுங்கள் என்ன பண்றாங்க நம் முயற்சி செஞ்சு வீணாகறதுக்கு எதுக்கு முயற்சி செய்யணும் நம்ம வீ இர்ந்திர்லா அப்டீன்ட்டு அப் அவுங்குளுகுள்ளே ஒர் தடை போட்டுக்குறாங்க அந்த மாரி இருக்க கூடாதுங்க சமூகுத்துல எவ்வளவோ பழக்க வழக்கங்கள் இருக்கு ஆ இது எல்லாத்யும் ம கத் ஒத்துக்கறதா ரொம்ப நல்லது வீட்டுக்குள்ளே வந்து ஒரு எடத்துல இருக்கும் போது முன்னேற்றங்கள் நம்ளால பாக்க முடியாது சில விஷ்யங்கள கத்துகுணு ஆ சில எல்லைகள்லா தாண்டி போகும் போதான் ச்சு அ நெறைய விஷியங்கள கத்துப்போ நம்ம அப்டின்னே சொல்லா அது மட்டும்லாம அ நம்ம சின்ன வய்ஸ்ல இருந்தே வந்து பெண்களுக்கு ஒரு ஊக்கங்கள் குடுத்துதா வளக்கு நாம சில கட்டுப்பாடுகள் போட்டு வளக்குமோது அவுங்க அந்த கட்டுப்பாடுகுளே வளந்தா அத மீறி போகணு அப்டின்ற ஒரு நெலைமை வருமோது அத மீறி அவுங்ளால போகும் முடியாது அந்த கட்டுப்பாடு தடுக்கு அந்த மாரி இல்லாம அவுங்ளுக்கு இவ்ள கல்வி வாய்ப்புகள் இருக்கு இவ்ளோ விஷியங்ளா நம்ம உலகத்துல பாக்க வேண்டிது இருக்கு அப்டின்றத அவுங்ளுக்கு நம்ம சொல்லி காட்டணு அப்புடி காட்டுமோது அவங்களுக்கு அந்த ஆஸ் சே வந்து முன்னேர்னு அப்டின்ற ஒரு ஆச உங்களுக்குள்ள வரு ஆரமிக்கு அப்டினே சொல்லலா அது மட்டுலாம இன்னொரு விஷ்யோ என்ன பாத்தோ அப்டினா ஆ இவுளோ முன்னேற்றோ இருக்குது ஆனா இன்னு சில எடங்கள்ல சமமா இல்லாதா ரொம்ப முக்யமா ஆ நம்ம சொல்ல வேண்டியதா இரு ஏன்னா வந்து இல்லந்த போது அந்த எடத்துல நெறைய பேர் இவ்வளவு நம்ம முயற்சி போட்டோ ஹ அவங்கலளவுக்கு கெடக்க வேண்டிய அந்த சம உரிமை நமக்கு கெடை க்ளே அப்டின்ற ஒரு ஆதங்கம் வர ஆரம்பிக் கிது ஆனா இப்ப நகரங்கள்ள பற்றோம்னா முன்னேற்ற அதிகமாயிருச்சு ஆனா கிராமப்புறங்கள்ள இருக்க பெண்களுக்கு கொஞ்ச சவால்களாயிருக்கு அவங்க அத விட்டு வெளியில வந்து ஒரு நகரத்துல வந்து ஆ ஒரு விஷயங்கள கத்துக்கிற கிறதுக்கு ரொம் ரொம்ப சவாலாயிருக்கு அப்டின்னே சொல்லா நீங்க அத பத்தி என்ன நெனக்கிறீங்க
பெண்களுக்கு வந்து அ துறைகளு மட்டு இல்லாம அ மத்த ஒரு ஃப்ரீடமு இருக்கணு அவங்க வெளியில போயி ஒரு நாலு எடத்த பாத் க்கு வந்து ஒரு நாலு பேர்ட பேசுறது புது எடத்த அப்ப அப்பப்ப வந்து அவங்க வெளியில கூட்டிட் போய்ட்டு அவங்க வந்து ஒரு ஒரு சந்தோஷமா வச்சிட்டாவே வந்து அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ன்றது வராது இப்ப எல்லா பாத்தீங்ன்னா நெறைய பேருக்கு வந்து அந்த ஹ ஹீமோனல்ல ப்ராப்ளம் நெறைய வருது மாதவிடாய் வந்து நேரத்துக்கு வர மாட்டேங்குது அந் அத அத ஒழுங்கா இல்லாதனால கல்யாணா னக்கப்புறோ அவங்களுக்கு அந்த கொழந்த பிறக்கறதுலயு கொஞ்சோ கஷ்டமா இருக்குது ரொம்ப தாமதம் ஆகுது அதுவே வந்து அவங்களுக்கு மன உளைச்சல் தான் கல்யாண ஆகி ஒரு வருஷம் சோ கூட ஆயிருக்காது ஒரு நாலு மாசோ அஞ்சு மாசோ ஆன உட்னே உட்னே வந்து என்னது இல்லையா இல்லையானு ச்சு அதுவே வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து மன உளச்சலா ஆ ஆகுறாங்க அவங்க வந்து ஒருக்கா ஒரு என்ன சொல்றது ஒரு கொழந்தயவே பெத்துக்குவ ஒரு கருவியா தா பாக் க்கிறாங்களே தவர அவங்களோட உடல்நிலை எப்டி இருக்கோ அவங்க எப்படி என்ன இதுல இருக்குறாங்க என்ன ஒரு கஷ்டத்துலயிருக்காங்க அதெல்லா வந்து யோசிக்காம அந்த மக்கள் வந்து அவங்கள ரொம்ப துன்புறுத்துறது இதெல்லா வந்து ஒரு அடிக்கிறதுக்கே ஒரு சமந்தாங் து இந்த மாரிலா ஒரு வார்த்தைகளே சின்ன சின்ன வார்த்தைகளே வந்து கேக்கறத வந்து அவங்களுக்கு எவ்ளோ ஒரு உளைச்சலா ருக்கு அப்ப நம்மளால முடியாதா நம்மளால எதுவு ஆகலையே அந்த வருத்தமே அவங்கள இன்னு மன ஒளச்சலுக்கு ஆகு அதுவே உன்னு வந்து அந்த நெறையா பிரச்சனைகள் வந்து து ஆகுது வீட்ல பெ சண்டைகள் வருது அப்ப அந்த ஒரு சின்ன சின்ன விஷ்யந்தா ஆனா வந்து அந்த வார்த்தைகள் சரி பரவால இருக்கட்டு நா முடியு பாத்துக்கலா பொறுமையா பாத்துக்கலா அந்த மாரி ஒரு என்கரேஜ் பண்ணி அவங்கள ஊக்குவிச்சு ஒ ஒன்னொன்த்தயு இது பண்ணாவே வந்து அவங்க எல்லா நெறைய பெண்கள் சிறந்து விளங்கறத்துக்கு காரணோ டாப்பு அ படிப்புலயு சரி ஒரு வேல துறையிலயு சரி இப்போ வரைக்கு அவங்க அ வெ ஒரு உயர்ந்த நிலையில வந்து அவுங்க நிக்கிறாங்க அப்டின்னா அவங்கள வந்து சப்போட் பண்றது அவங்கள ஊக்குவிக்கிறது அவங்களுக்குன்னு வந் ந்து ஒரு ஸ்பேஸ் தரது இது எல்லாமேதா வந்து அ பணம் குடுக்கணு வசதியா வச்சுக்கணு அப்டின்னு இல்ல அவங்களுக்கு ஒரு சுதந்திரொ குடுத்தாவே அதுவே அவங்களுக்கு ஒரு நிம்மதிதா அவங்களுக்கு ஒரு சிந்தனை ஆற்றல் வந்து நல்லா வேல செய்யு அடுத்தது என்ன செய்ணு அடுத்தது என்ன பண்ணணு அப்டின்ற ஒரு அடுத்த கட்டத்துக்கு அவங்க போவாங்க ரொம்ப வந்து துன்புறுத்தி எதயாவ்து கடினமா பேசி அ எதாவ்து ஒன்னு பண்ணா வீட்ல எதாவ்து ஒன்னு செஞ்சாவே வந்து நல்லால அது நல்லாலன்னு எதா சொல்லிட்டே இருந்தாவே வந்து அதுவே அவங்களுக்கு வந்து அது கொஞ்சொ கஷ்டந்தா அதுக்கப்பறொ அவங்க தனிமைல வந்து ரொம்ப தனிமையா சுத்தி எத்தன பேர் இருந்தாலு அவங்க வந்து இந்த தனிமையா வந்து ஃபீல் பண்ணுவாங்க உங்களோட பேசுன இந்த உரையாடலுக்கு நன்றி
நன்றி